ஆ வணக்குங்க எப்டியிருக்கீங்க
நல்லா இருக்கன்ப்பா நீ எப்டியிருக்க
ஆ நல்லாருக்கே என்ன சமையல்லாச்சா
இருக்கு தோச ஊத்தனு போயிட்டு தோ தோச மட்டுந்தா கொழம்பு இருக்கு நீங்க என்ன செஞ்சீங்க
நானு அதேதா மட்டன் கொழம்பில்ல நேத்து கொஞ்சோ சிக்கன் கொழம்பு செஞ்சே நைட்டு இதோ கொஞ்சோ க்ரே பிரிட்ஜ்ல வெச்சி சூட் பண்ணி வெச்சிட்டு ஆ இப்போதிக்கு ரெண்டு பேருக்கு மட்டு எம் பைய்யே நானு மட்டு தோச ஊத்திகணு மத்தவங்கல்லா சாப்ட்டுட்டாங்க சாதோ சாம்பார் இருந்தது சாம்பார்லா சாப்பு ட்டாங்கோ எ பெரிய பைய்னு நானு மட்டு இப்ப தோச சாப்புட்ணு அவினோ தோ ச வேணாமா அந்த அந்த ராய் இந்து மாவுது வெச்சின்னுக்கிறே நானு உப்மாது என்னதது கோதும ஒடச்சி வெச்சிருக்கே அதில செய்ம்மா நல்லாருக்குன்னா
கோதும உடச்சின்னா இப்ப நீங்களே மிஷின்ல குடுத்து அரச்சி அத பவுடர் பண்ணி
ஆ பவுட்ரு இல்லைங்க அது ஒன்னு பாதிமா ஒடச்சி ரவ ரவ ஒடச்சி வெச்சிருக்கே அந்த மாரி ஒடச்சு வெச்சிருக்கே இது கடைல விக்கிறது நல்லாது இருக்குப்ப அந்த ரவ சூப்பரா இரு க்கு இல்லன் சொல்ல பட் வந்து அதுல கொஞ்சோ கலப்படோ அரிசி கலப்படோ இருக்கு அதுல கொஞ்சோ
இப்போ அந்த டேஸ்ட்டு வருதா இது வேற டேஸ்ட்டு வருதா
ஃப்ரெண்ட் இது டிஃப்ரெண்ட்டு அது வந்து ஆமா அது வந்து அரிசி களப்படோ அரிசி இருக்குதுல்ல சிறு அரிசி இருக்கு அதுல குட்டி குட்டி அரிசிங்க இருக்கு அது வரும்போது அது ஒருமாற டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டா வருது எந்தில வந் து நா இங்க கோதுமைல ஒடச்சி வெச்சிருக்கறது வந்து ஒரு மாரி நல்லா அது ஒரு வகையா வருது அது ஒரு மாரி நல்லாருக்கு டேஸ்ட்டு ஆனா எனக்கு நா ஒடச்சி வெச்சி க்கிறதுல எனக்கு புடிச்சிருக்கு டேஸ்ட்டு அதுவு நல்லா தா இருக்கு இல்லேன் சொல்ல பட் வந்து இது ப்யூரு இது அப்டே நம்ளே ஒடச்சி வெச்சிக்கிறனால இது கொஞ்சோ பியூரிட்டி இரு
அப்போ ஹெல்த்தியா சேரிங்க உங்களுக்கு வரைக்கு நீங்க ஹெல்த்தியா பண்ணிக்கிறீங்க
என்னங்க பண்றது இன்னு ஒரு அஞ்சு ஆறு வருஷோ கொஞ்சோ அப்டியே உயிரோட ஓட்டிற்னுங்க பசங்கள கொஞ்சோ கரையேத்துர வரையு ம்
இவ்ளோ சீக்கிரல்லா ஒண்ணு ஆகாது பயப்படாதீங்க நம்மளுக்கல்லா இன்னு வய்ஸ் இருக்கு செரியா அத நீங்க நெனச்சிட்ருக் கிறீங்க சுகர்ன்றது ஒரு பெரிய வியாதின்னு அது நம்பளா வந்துட்டு ஆ நீங்க நெனச்சிருக்கந்தனால தா இது ஐயோ சுகர் வந்துட் டா நம்ப செத்துருவோ அப்டின் நெனைச்சிட்டு உங்க மனசாட்சி மட்டுந்தாங்க உங்கள கொள்ளு உண்மைய சொல்லப்போனா அதெல்லா ஒரு நோயே கெடையாதுன் தூக்கி போட்டு சாப்ட்ன்னு போய்னே இருங்க
ஆமாங்க எங்க மாமியார் அப்டிதாங்க இந்த டயட் கண்ட்ரிக்கேங்கப் அப்பாவலா அப்டியே பொத்தி பொத்தி பொத்தி பொத்தி பாத்துன்னுக்குறோ இப்டி சாப்டக்கூடாது அப்டி சாப்டக்கூடாது உப்பு போடக் கூடாது சக்கர வரக்கூடாது ஆனா அவருக்கு தா நோய் அதிகமாவுது எங்க மாமியார் நானூறு ஐநூறு இருக்குது அதெல்லா கவலையே படுறதில்ல இன்சுலின்ல எடுக்கவே இல்ல சாப்டுது நல்லா சோறு தா சாப்டுது இட்லி ரெண்டு சாப்டுது நல்லா வாக் பண்ணுது போது வருது எல்லாமே இருக்குது எல்லா ப்ராப்ளமு இருக்குது அவங்களுக்கு ஆனா அந்த எ எனர்ஜி வந்து இருக்குது அவங்களுக்கு
நா பாத்த ஒருத்தருக்கு ஃபுல்லா டயட்டுங்க கால்ல இத சப்பாத்தி மட் டுதா சாப்டுவாங்களா ஒரே ஒரு இட்லி சாப்டுவாங்களா இட்லியே எடுக்க மாட்டாங்களா களி இல்ல சப்பாத்தி திருப்பியு சப்பாத்தி இல்லைன்னா கோதும களி இப்டி மட்டுமே எடுத்து எடுத்து எந்த இ துவு அதாது சுகருக்கு அ ரொம்ப டயட்ல இருந்துட்டு செக் பண்ணி பாத்தா முன்னூத்தி அம்பது நானூறுன்னு இருக்கு இதுல டேப்லெட்டு இன்சுலின் எல்லா போட்டுமே இந்த எல்லாமே போட்டுமே முன்னூறு முன்னூத்து அம்பதுன்னு சொல்லிட்டு இப்ப மத்தவங்களு க்கு எல்லாமே சாப்ட்டுட்டு நீ டேப்லேட் எடுக்குறிங்க எடுக்காம இருந்து பாருங்க நார்மலா சாப்ற அளவு க்கு ஆனா அந்த அளவுக்கு வரதில்ல மிஞ்சி போனா நூத்தி எழுவது நூற்றி எண்பது அந்த அளவு தா இருக்குமே அதனால தா சொல்ற ஈக்குவலா எல்லாமே ஒரே டைம்ல நம்ம சாப்ட்டுட்டே இருக்கணு சும்மா பத்தி இருக்குறது அது பண்றதெல்லா எனக்கு அதெல்லா சும்மா மத்தவங்க பயப்பற்த்து பொறுத்துறது மட்டுதா நனைக்கிற
ஆமா ஆமாங்க கரெக்ட்டு தா ஆனா டாக்டருங்கள வந்து ஒரு சாட்டே போட்டு குத்துறாங்க இங்க பாருங்க பத்து மணிக்கு ஒரு இட்லி அ பன்னெண்டு மணிக்கு ஒன் அவர் கழிச்சு ஒரு பதினொரு மணிக்கு பால் கொஞ்சோ குடிக்க சொல்றாங்க பன்னெண்டு மணிக்கு இன்னொரு இட்லி சாப்ட சொல்றாங்க ஒரு இட்லி கி அப்றோ ஒரு மண்நேர விட்டு மறுபடியு கொஞ்சமா ரைஸ் அதாது ஒரு கப் கப்பு ரைஸ் கப்புனே வ வ சின்னுசா வரு தெரியுங்களா பவுலு ஒரு கப் பு ரைஸ் வெச்சு ரெண்டு காய் கம்பல்சரி சாப்புணு பீன்ஸு இல்லைன்னா வெண்டக்கா எதுனா எதுனா ஒரு ரெண்டு வெஜிடேபள் ரெண்டு முட்ட கொஞ்சோமா ரைஸ் இவ்ளோன்டு அந்த மாரி எடுக்கணு ஒரு மூணு மணி போல கொண்ட கடல நல்ல கடல்ல சாப்புன்ணு இங்க கேளுங்க நல்ல கொண்ட கடல்ல சாப்புன்ணு ஒரு ஆறு மணி க்கு மேல சுண்டல் எதுனா வேக வெச்சு சாப்புட்ணு அதுக்கு அப்ற நைட்ல வந்து சப்பாத்தியோ தோசையோ ரெண்டு இதுதாங்க டயட் ஃபாலோ பண்றது முடிஞ்ச வர நான்வெஜ்ல வந்து ஃபிஷ்ஷு மட்டு எடுக்க சொல்றாங்க சிக்கன் வந்து ஃப்ரை எடுக்க கூடாது எப்டி எப்டி வருது பாருங்க ஃப்ரை எடுக்கூடா டீப் ஃப்ரை பண்ணது நம்ப எதுனா சாப்ட்டோனா அது வந்து அக்செப்ட் ஆவாதுங்களா கொழம்பு வெச்சு சாப்பறதுலா வந்து நம்ப இதுவே வருதுங்குளாம் ம்
சரிங்க நீங்க இவ்ளோ டயட் இருக்குறீங்க இந்த அளவுக்கு இருந்து ஆஸ் பிட்டல் பக்கொ போகாம இருக்கிறீங்களா ஒன்ஸ் நீங்க சாட்ட வாங்கியாச்சு மருந்து வாங்கிக்கிட்டீங்க இதுக்கப்புறொ உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகாத ஒரு நெலம வந்துருக்கா
இல்லைங்க எப்டிலா ஒரு ஹாஸ்பிட்டல் போயிறுவே எங்க வீட்டுக்கார் கூப்ட்டு வாரு வா கா போயி பாத்துன்னு வந்துருலான்னுவாரு ஆனா நானே பாத்துப்பே
இல்லனாலு இதெல்லா சாப்ட்டாலுமே உங்களுக்கு அந்த மயக்கொ கிளாரு எல்லாமே
எல்லாமே இருக்குதுங்க இருக்குது நடக்க முடியாது சம்டைம்ஸ்ல ஒரு வாரொ கிட்டியாவே இருக்கு பர்த்துக்குணு தோணு இப்ப ஒரு மாரி கஷ்ட இருக்குங்க இல்லாதுல்லா இருக்காது இருக்கு கண்டிப்பா இருக்கு எல்லாமே இருக்குது இல்லாதெல்லா இல்ல பிரச்சனைங்க வந்து இருந்துட்டுதா இருக்குது சுத்தமா இதுனால தா அப்டின்லா சொல்ல முடியாது பட் வந்து நம் ஆ
வெளிய விசாரிச்சு பாருங்க டயட் கண்ட்ரோல் இல்லாம எல்லா ஃபுட்டு எடுக் க்கிறவ்ங்க இந்த மாரி பிரச்சனையெல்லா சொல்ல மாட்டாங்க
ம் ம் ம்
நீங்க ஒர்த்தரு இல்ல ஒரு நாலு பேருக்கிட்ட விசாரிச்சு நார்மலா இருப்பாங்க ஆனா அவ்ங்களுக்கு சுகர் இருக் கு அவங்ஙக எல்லாமே சாப்டடுட்ருப்பாங்க அவ்ங்களுக்கு சுகர் இருக்குன்றதே நம்மளுக்கு தெரியாது
தெரியாது ஆமா ஆமாம்மா இந்த மாரி ஒரு இன்ஸ் சிடெண்ட் இருந்துச்சு இப்ப எங்க கோயிலாண்ட ஒருத்தர் என்ன பண்ணாங்க அ மாச ஒரு டைம் வந்து ரெண்டு டாக்ட்ருங்க வருவங்க இந்த சுகர் பேஷன்ட்டு பி பி பேஷன்ட்லா பாக்கற்துக்கு அப்ப போயிட்டு நா அங்க போயிட்டு நின்னு அ பேசிட்டு நிக்கும் போது எ பக்கத்து வீட்டு பொம்பள வந்து அ பிளட் டெஸ்ட் குடுத்தாங்க எனக்கு வந்து நார்மல் ஆயிடுச்சு எனக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி தா இருந்துச்சு நார்மலா தா இருக் குது மா ஒன் எயிட்டி இருந்ததுக்கு பரவால்ல ஒன் சிகஸ்டி தா இருக்கு ரேண்டமா உங்களுக்கு நல்லாதா இருக்கு க்குன்டாங்க இன்னொன்னு வந்து பி பி செக் பண்ணா அதுவு நார்மல் நைன்டிக்கு ஒன் டுவெண்ட் டி அவ்வளதா நார்மலா தா இருந்ச்சு இவ்ங்க நா இத்தனைக்கு இவ்ங்க பி பி பேஷன்ட்டு கெடையாது சுகர் பேஷன்ட்டு கெடையாது
ம்
நார்மலா செக் பண்ணிக்லான் வந்தாங்க பாத்தா முன்னூத்தறுவது இக்குதுங்க சுகரு அவ்ங்களுக்கு அது சிம்டமே தெரியல எனக்கு ஒரு மயக்கமு இல்ல ஒரு எதுவுமே இல்ல ஒரு யூரினு நா போல நார்மலா இருக்குது எ ஒடம்பு
அவ்ங்களோட யூர்னுமே நார்மலா தா போகு ஏன்னா இவ்ங்க டாக் ட்ரம்ஸ் என்னோட யூகப்படி இதுல சொல்றாங்க பாத்தீங்களா ஒரு படம் பேரு என்னது சூரியாது ஏழாம் அறிவு
ஆ
து ஒரு நோய வந்துட்டு அவ உருவாக்கி விட்டுட்டு அதுக்கான மருந்து விற்பனைய நம்ப ஊர்ல நம்ம நாட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதுக்கானது மட்டுந்தா இது எனக்கு தெரிஞ்சு அ அது உண்மதா அப்டின்ட்டு நா நம்புறே அதனால
நானு நம்புறேங்க நானு நம்புறே ஆ
எங்க வீட்ல இருக்குற சுகர் பேஷண்ட்டுக்கு நா எல்லா விதமான சாப்பாடுமே குடுப்பே எந்த ஒரு பிரச்சனையு இருந்தது கெடையாது அதாவ்து மயக்க வருது அது வருது சாப்ட்டுக்கோ வயிறு ரொப்ப சாப்புடு அவ்ங்க சொல்றாங்கன்னு மூணே வேல சாப் டு வயிறு ரொப்ப சாப்டு எல்லா ஐட்டமுமே சாப்டு கட்லக்கொட்ட குடுக்குறே தேங்கா குடுக்குறே வேர்கட்ல என்னென்ன வேணுமோ எல்லாமே பஜ்ஜி போண்டாலருந்து எல்லா ஐட்டமும் தா சாப்புட்றாங்க சுகர் நார்ம்லா நார்மல் இல்ல ஹை ஆகுது ஆனாலுமே எங்களுக்கு எந்த பிரச்சனையு காமிக்க மாட்டின்து நாங்க சாப்பாட்ட கண்ட்ரோல் பண்ணும்போது சுகர் இருக்குன் சொல்லிட்டு நீங்க வந்துட்டு இத எடுக் க்க கூடதுன்னு போம்போது நம்மளுக்கு இன்னு லோ ஆகுது ஒடம்புல இருக்குற இன்னு லோ சுகர் ஆகி நம்மளுக்கு மயக்க வந்தோனே நம்ம திருப்பி ஹாஸ்பிட்டல் போறோ டேப்லட் எடுக்குறோ அதனால தா திருப்பி திருப்பி நம்மள மருந்து வாங்க வெக்கிறாங்க நீங்க இப்டி சாப்டுங்க அப்ப தா ஒங்களுக்கு செட் ஆகாது நீங்க திருப்பி எங்ககிட்ட வருவீங்க
சொல்றது உண்மதாங்க இது ஒரு அமெரிக்கால கூட இது மாரி ரிசர்ச்சுல கண்டுபுடிச்சிருக்காங்க இந்தியால இருக் க்கிற அந்த பசிஃபிக்கு கடல்ல வந்து உள்ள ஒரு அந்த பாசி ஒன்னு கெடைக்குதுங்ளா அந்த பாசிலதா டேப்லெட் எடுக்கிறாங்களா ஆனா அந்த பாசில டேரக்ட் நம்ம சாப்பறனால! இன்சுலின் வந்து இயற்கையாவே சுரக்குதுங்களா நம்ம டேப்லெட் எடுக்க தேவயில்லையான் இந்த சுகர்ன்றதுக்காக காலங்காலமான்றது உடல் வந்து சுக்ரோஸு பிரக்டோஸ்ல்லா இருக்கணுமா ஒடம்புல கொறைஞ்சதுனால தா நம்ம வந்து சுகர்ன்னு கண்டென்ட்ல வந்துட்டோ அது நார்மலாவே சொரக்குமா ஆனா இத வந்து சொரக்க வுடமாட்டக்குறாங்க ஆக்சுலி
மாம்பழம் சாப்ட்டா இன்சுலின் அதுல சுரக் குது நம்மளுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகுதான் உண்மை வந்து இது வெளிநாட்டில ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா நம்ம நாட்ல மாம்பழோ சாப்ட்டா சுகர் வராது ஆ வரு வரு மாம்பழோ சாப்ட்டா சுகர் வரு நீங்க யாரும் தொட்றாதீங்க ஏ சாப்ட்டு நல்லாயிடுச்சுனா ஹாஸ்பிட்டல் தேடி போ மாட்டோ இல்லையா அந்த ரீசன் அதனால நா எங்க வீட்ல மா
நா கூட இது நென்ச்சு பாத் ஒருத்தங்க மாமழோ கண்டினியூ ஒரு பத்துநாள் நா சாப்ட்னுதா இருந்தே என்னன்னா அவர்ட்ட பாக்கலா என்ன சிம்டம்ஸ் தெரியுதுன்ட்டு ஆனா எனக் ஒரு மாசத்துக்கு முன்னா இந்த கை, கால் குத்தல், கொடச்சல்லா எதுமே கெடையாது நார்மலா தா இருந்துச்சு உடம்பு ஓகேங்ளா இந்த கை குத்தாது கால் குத்தாது ஒரு மாரி அ மரத்து போவாது, எல்லாமே நல்லாதா இருந்துச்சுஇந்த மாம்பழோ சாப் அஞ்சுநாள்ல வந்து, அந்த கை குத்தல், கொடச்சல், ஒரு மாறி சுகர் வந்தக்கா நமைச்ச நமைக்கும் கால் நமை நமைக்கு கண்ட்ரோல் ஆவாது புண்ணு மாரி ஆயிடு அந்த மாரியெல்லா வந்துச்சுங்க எனக்கு அப்புற தா வந்து சேரி மாம்பழோ விட்ரலா அப்டின்ற மாறி சொல்லுங்க
இது மட்டுமேவா சாப்ட்டீங்க கூட என்னென்ன சாப்ட்டீங்கனு யாருக்தெரியு
அதுவு கரெட் தாங்க கொஞ்சோ ஸ்வீட்டு சாப்பிட்டே இல்லயில்ல ஒரு பா ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு சாப்புட்டேங்க நானு
அது தப்புங்க ஏங்க சாப்பல்லா எதுவா இருந்தாலுமே மருந்து மருந்து மாதிரிதாங்க எடுக் கணு அது மாம்பழமா இருக்கட்டு ஸ்வீட்டா இருக்கட்டு நீ எங்க வீட்டுக்காரங்க நீங்க என்ன வேணாலு சொல்லுங்க சுகர் இருக்குதா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்வீட்டாவது சாப்ட்ருவாரு ஸ்வீட்டே சாப்புடுவாரு ஏங்க அவருக் ச சுகர் அதிகமாகாம காரணம் திடீர்னு நானூறு ஐநூறு கூட ஆயிருக்கலால பட் அது மாரி ஆகறதில்லங்க விருப்பப்பட்டு உங்ளுக்கு தோணிச்சு அதாவது நம்மளோட உடம்புல சுகர் கண்ட்டென்ட் கம்மியா இருக்குன்னு போபோதுதா நம்ளுக் அந்த ஸ்வீட் மேலே ஆச வரு நம்ம அத சாப்புடுணுனு நம்ளுக்கு தோணு தோணும்போது ஒன்னு எடுத்து சாப்ட்டுருங்க தப்பு கெடையாது ஆனா அது லிமிட்டோட இருக்கணு அது தோணும்போது மட்டு சாப்படுணு மத்த நேரத்துல சாப்ட கூடாது ஒரு சிலரு அந்த காலத்துல தெனமு ஸ்வீட் சாப் புடுவாங்க வீட்ல ஏதாவது ஒரு நொருவாய் வச்சு சாப்ட்டுட்டே தா இரு ப்பாங்க அவங்ளுக்கு சுகர் வராது ஏ அவங்க எவ்ளோ ஸ்வீட் எடுத்துக்கறாங்க அவங்ளுக்கு ஏ சுகர் வரல
ஆமா அது யோசிச்சு பாத்தா அதுவு கொஞ்சோ ஒரு மாரி வித்தியாசமாதாங்க தோணுது
நம்ப இப்ப சாப்ட்ற ஸ்வீட்டு தின்பண்டல்லா கம்மிங்க அந்த காலத்துல அவங்க நெறைய திண்பண்ட எடுத்துக்கறாங்க தெனமு வீட்லயிருக்கணு ஏதாவது ஒண்ணு அதாவது தாத்தா பாட்டிங்கல்லா நீங்க யோச்சு பாருங்க வாரத்துக்கு ஒரு முறுக்கோ சுட்டு வைக்கறது, எள் உருண்ட இருக்கறது ஒரு வாரத்துக்கு அது காலி ஆய்டுச்சுனா அடுத்த பலகார செஞ்சு வீட்ல வச்சுப்பாங்க
ஆமா அது உண்மதா அது உண்மதா ஆமா அது உண்மதா உண்மதா ஆ
ம் அவுங்களுக்கு வராதது நம்மளுக்கு ஏன் வந்திருக்குன்னா? நம்ம வந்துட்டு மத்தவங்க சொல்ற பேச்ச கேக்குறோ அவுங்க யாரு கேக்கமாட்டாங்க நம்ப சாப்புறது ஒடம்புக்கு நல்லது அப்டின்னு அவுங்க நெனச்சிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வெரைக்கு எல்லாரு அது மாரி நெனச்சிட் டு அவுங்ளுக்கு புடிச்ச உணவ நல்லா வயிறாற சாப்ட்டு நிம்மதியா இருங்க நீங்களு அ தே மாதிரி சுகர் இருக்கு எனக்கு அந்த மாதிரி ஆயிடு ஏதாவ்து ஒன்னு ஆயிடு இன்னோ கொஞ்ச நாள் தா உயிரோடு இருப்பே அதெல்லா வேண்டா இருக்குற வெரைக்கு ஜாலியா இருக்கலா
ஆமாங்க நானு அதா நென்ச்சுக்குரே வய்த்தக்கட்டி வாய கட்டி உயிர் போறது ஒரு நல்லா சாப்ட்டு போய்ல்லா பெட்
அவ்ளோதாங்க சாப்டுங்க இப்போ திடீனு பத் இப்போ எவ்ளோ இது இருக் குறவங்ளுக்கு கூட உயிர் பெய்டுது
ஆமா இல்லங்க இது என்னோடைய வாழ்க்கையில நா என்னா பண்ணனா சாப்டவே மாட் டா இந்த சுகர் வந்தாலு பயந்துனே சாப்ட மாட்டே சாப்ட்டா ஷூகர் ஏறிடோன்டு பயந்துனு உக்காந்துரு ப ஒரு மாரி மயக் கமா இருக்கோ ஏ என் ஒடம்பு ஏன் ஒடம்பா இருக்காது ஒரு நாள் என்ன பண்ணாரு எங்க வீட்டுக்காரு இது பாரு இதுகெல்லா பயப்பு கூடாது சாப்டு வயிற் நெறையா சாப்புருன்டாறு வயிற் நெறையா சாப்புற்றங்க சாப்புட்டு கண்ணு முழி அப்பதாங்க அப்டியே அந்த டயாட்லெந்து வெளியே வந்தே நானு நெஜமாவே அப்பதா நெனச்சே நானு
பத்தியே இருக் இருக்குறே ஒரு வர்ஷோ நா தொடந்து எதுவு சாப்டாம பத்தியோ இருக்கறேன்னா உங்ளுக்கு அஞ்சு வர்ஷோ எக்ஸ்ட்ரா கேரண்டி குடுத்துறாங்களா யாராவ்து
இல்லியே ஆ ஆ ஆ
குடுக்க மாட்டாங்கங்க சாப்படாம அப்டி பத்தியோ இருந்து செத்தவங்கதாங்க அதிகோ எனக்கு தெரிஞ்சி அதனால வயிறாற சாப்டுங்க மனசு திருப்தியா சாப்டுங்க
நல்ல திருப்தியா சாப்ட்டு திருப்தியா தூங்கி எழுந்த மன்ஷ தாங்க உண்மையான பணக்கார
ஆமாங்க அதாவ்து நம்போ இருக்குவே இருக்குற வெரைக் கோ ஜாலியா பாக்காத எடத்தையெல்லா பாக்கணோ நெனச்சி சுத்துங்க
அவ்ளோதாங்க ஆமாங்க ம்
இப்பமோ இல்லியோ இதெல்லா பாப்போமோ இல்